போ
ஹலோ என்னமா ரொம்ப பிஸியா
அது ஏம்ப்பா கேக் க்கற வெயில் இங்க போட்டு வெயில் இங்க பாடா படுத்துது வெளியவே வரவே முடியாத அளவுக்கு வெயிலுனா வெயிலு அப்படி ஒரு வெயிலு சுத் ல்லாததுனால கால வெளிய வச்சன்னு வச்சுக்கோங்களே அப்டியே கொப்பளோ போட்ரும் போல இருக்கு அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கா வீட்லயாச்சு எதனா பண்ணலான்னு பாத்தா அது ஏ சி ய போட்டேன்னு வச்சுக்கோ ஏ சி வேற ரிப்பேராயிடுச்சு மூணு நாளா
ஐயோ ஏ சி ரிப்பேரா அதா சுத்தமாச்சே
ஒ-ஒரே ரூம்ல மட்டும்தா ஏ சி ஓடுத் அதா மொத்த கும்பலு அந்த எ அந்த ரூம்க்குள்ளதா போய் உக்கான்ட்ருப்பா இந்த ரூம்ல உள்ள ஏ சி சி ரிப்பேர் ஆயிட்டு மூணு நாளா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ம் பண்ணா ஒரு மறுநாள் வந்தா ஒருது ஏ சி ரிப் ப்பேர் பண்றது த்துக்கு வந்தா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறதெல்லா கழட்டி போட்டு அந்த ரூம எல்லா நாசம் பண்ணி மேலைக்கு கீழைக்கு மேல க்கு கீழைக்கு அத கிளீன் பண்ற இத பண்ற அத பண்ற கேஸ் ஃபில் பண்றன்னு சொல்ட்டு பண்ணிக்கினே உக்காண்ட்டு ஒ நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ட்டு கம்ப்ரசர் போயிடுச்சு போய் மாத்தி எடுத்துட்டு வரோன்னு சொல்ட்டு எடுத்துட்டு போனாம்பா வரவே இல்ல வீடு போட்டு தலகீழா திருப்பி போட்டு பெட்டு பெட்ஷீட் கவரு மொத்தொ நாசம் பண்ணி அதலல்லா ஊத்தி
உம்
இதெல்லா எடுத்துட்டு போய் இந்த அடிக்கற வெயல்ல தொவச்சு போட்டா என்ன ஆவுறது மொத்தத்தையு போய் தொவச்சு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடிச்சி என்னால இன்னைக்கி சாப்பாடே செய்ய முடியல என்னால முடியாது தயவுசெய்து
அப்ப என்னதா சாப்டீங்க
வெளிய இருந்து வாங்கிட்டு வர சொன்னே அவர வாங்கிட்டு வந்துட்டுதா உ உக்காஞ்சி சாப்ட்டுட்டு இந்த ஒரே ரூம்ல ஏ சி ஓடுதுன்னாம் பாருங்க அந்த ரூம்ல ஏ சி யப் போட்டு உக்காஞ்சிட்டு மதியானோ படுப்போமேன்னு போய் படுத்தா அந்த ஏ சி என்னாயிடுச் ஓவரு ட்ட டாமலுனு வெடுச்சு உள்ளெல்லாம் ஹா ஒயர்யெல்லாம் ஸ்பார்க் ஆயி ஏறிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மெயின் ஆஃப் பண்ணி இது பண்ணி மெயின் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இருட்டில் உட்காருக்கும்ம் ஃபேனும் போட முடியல ஒன்றும் பண்ணமுடில எலக்ட்ரிஷனை வர சொல்லிட்டு ஒக்காந்து இருக்கிறோம் இப்படி
அதுவும் இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் அப்படிதான் பா ஒண்ணு மாத் த்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கும் போன மாசத்துல எங்க வீட்லயும் அப்படிதான் ஏசி அந்த கேஸ் இது பண்ண வேண்டியதான் இருந்தது அந்த டைம்ல அப்படிதான் மிக்சியும் ரிப்பேர் ஆயிடுச்சு
ஆஹ்
ஓ ஒரு செலவு வந்துச்சுன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பின்னாடியே செலவு வந்துனே இருக்கும் சத்திய சோதனைன்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி
அதுதான் ஒரு ஏசி தான் போச்சு இன்னொரு ஏசிக்கு வச்சு ஓட்டிக்கலனு பார்த்தா அதுவும் நான் வந்து படுகிற நேரம் அது மாரி ஆகுமா திருப்பி எலக்ட்ரீஷியன் வந்து வந்து அதெல்லாம் ஓர்யெலாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு ஏசிய போட்டாரு அப்பாடான்னு உட்காருக்கேன் அந்த ஏசிக்காரன் வந்து இப்போ தான் மாட்டிட்டு உட்கான்றக்கா பில்லு மட்டும் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் போட்டுகாம்
உம்
அந்த ரூம்ல ரெடி பண்ணிட்டு உக்காண்டு இருக்கேன் ஆனா ஏசி இல்லனா சுத்தமா இருக்கவே மு
ஆமாப்பா வீட்டு இருந்தான் சும்மாவ
உம் அதுதான் சரி ஓஞ்சுதேனு டிவி பாக்கலாம்னு போய் டிவிய போட்டா டிவில வைஃப் வைஃபை வேல செய்யல வைஃபை வேல செய்யாம என்னத பாக்குறது ஒண்ணுமே பாக்க முடில இந்த பசங்க மொத்த த்தையும் வச்சுனு சமாளிக்க முடியல ஏதோ ஒன்னு டிவை போட்டுடா உக்காந்துகுனு அதுங்க பாட்டு உருண்டுட்டு இருக்குங்க வைஃபை வேல செய்யல ஒரே இது பண்ட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு தயவு செய்து எங்க இருந்தாலும் வாப்பா எக்ஸ்ட்ரா கூட ஒரு இரணூருபா உனக்கு குடுத்துறேன் தயவு செய்துவான்னு இப்ப தான் போன் பண்ணிட்டு உக்கா இருக்கேன் வந்தானா வைஃப் போர் ரெடி பண்ணிட்டானா இந்த பசங்கள வச்சுன்னு சமாளிக்கணும்
ம் இப்ப நைட்டுக்கு எதனா ச சமையல் செய்யணுமா மத்தியானம் வெளிய வாங்கி சாப்பட்டாச்சு இப்ப நைட்டுக்கு என்ன பண்ண போறேன்
புட்டு இ மாவு ரெடிமேட் புட்டு மாவு வாங்கி வச்சிருந்தேன்னா அததுதான் செரி சாப்படுங்க எல்லா பசங்கள்ல இருந்து இவருலருந்து எல்லாருமே சாப்பி ப்டுவாங்க
ம் ம்
ஆ அது கேழ்வரகு மாவு புட்டு தான் ரெடிமேட் வாங்கி வச்சிருந்த அதை தான் செய்யலான்ட்டு பெசஞ்சு வச்சிருக்க அ மாவு பெசைஞ்சிச்சுக்கன் குழா புட்டு இருக்கான் என்கிட்ட அந்த இதுவு
வச்சுருக்கா
அதுல போட்டு செய்யலான்ட்டு வாழைப்பழமோ ஊர்ல பழுத்தது வாழைப்பழம் ஊர்ல இருந்து பழுத்ததுன்னு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க
உம் சரி
அது இருக்கு அதுக்கப்புறமா வந்து பச்ச பயிற கொஞ்சம் வேக வச்சேன் அந்த பச்சப்பயிறு இருக்கு அது தொக்கு மாரி பண்ணி வச்சிருக்க அதை வச்சு சாப்பட்டுப்
உ மாமியார் சாப்டுவாங்களா
சாப்படுவாங்க அதல்லாம் புட்டுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும்
சுகர் வேறயாச்சே
இல்ல அவங்க புட் ட்டு இது வச்சு சாப்பட்டுப்பாங்க அந்த பச்ச பயர் வச்சு சாப்பட்டுப்பாங்க
ம் செரி -செரி
வரும் வந்து பச்ச பயர் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க அதனால ஓரளவுக்கு ஓடி பண்ணி இந்த பசங்கள வச்சுட்டு போய் உள்ள போய் தோசை ஊத்த போலாம்னு பார்த்தா ஒண்ணு சுட்டு முடிச்சு திரும்பத்துக்குள்ளயே பார்த்தா அடுத்ததுக்கு வந்து தட்ட நீட்டு ந்குதுங்க எவ்வளவுதா நம்ப நின்று தாசைய தரது
ஆமா
அஹ் முடியவே மாட்டிங்குது தோச ஊத்து ஊத்து ஊத்துன்னு ஊத்துற மாரி இட்லி ஊத்
அதாவது கிச்சனுக்கு கிச்சனுக்கு எப்பதா லீவு கெடைக்கோ ஒரு நாளு ஃபுள்ளா அட்லீஸ்ட் நம்ம மத்தியானோ சமைக்கல்லணாளோ நைட்டாச்சு சமைக்க வேண்டியது ஆயிடுது இல்ல ஒரு டைம்மாச்சு நம்ம போக வேண்டியதா அதான் அந்த கிச்சன் ரூமையே இது பூட்டு போட்டு கூட்ற மாரி ஒரு நாள் கெடைக்குமா அப்டின்ட்டு எதிர்பார்க்க வேண்டியதாயிருக்குது
அதுல்லா கெடைக்காது அப் ப்ரீயா இருந்தா கூடோ மத்தியானோ ஒரு வேல மட்டோ தா வெளிய வாங்குனாங்க காலைல பூரி சுட்டே பூரியு உருள கெழங்கு பூரிய சுட்டு இங்க திரும்புறத்துக்குள்ளயே பாத்தா தட்டு காலியா போயிடுது திரும்புறத்துக்குள்ளயே தட்டு காலியாவுது சுட்டு மாவு செஞ்சதுல ஒரு செட்டு மாவு காலியாயிடுச்சு அதுக்கப்புறோ திருப்பியு மாவு பெசஞ்சு இதுக்கு மேல என்னால சுட முடியாது போங்கடாப்பான்ட்டு சப்பாத்திய தேச்சு போட்டுட்டே அப்ப சப்பாத்திய இது பண்ணவொன்னே எல்லா ஒன்னு ஒன்னு சாப்ட்டு அதோட எழுந்துருச்சுங்க
உம் ம்
அந்த மாதிரியாச்சு மதியானத் த்துக்கு என்னால முடியவே முடியாது எப்பட்னா போங்கன்னவுட்னதா வெளிய வாங்கினு வந்து குடுத்தாரு போலருக்குது எல்லா அப்பவு நாங்க சாப் புடல்ல எனக்கு வேண்டா கூழ்யிருந்துது கூழ கரச்சி குடிச்சிட்டு நா பாட்னு அமைதியா உக் உக்கான்ட்டே நீங்க எப்பன்னா எதனா தின்னுங்க அப்டின்ற மாரி தின்ன விட்டு நா பாட்டுனு வந்து அமைதியா படுத்துட்டே
உம்
இப்ப நைட்டுக்குதா அந்த புட்டு செய்லா அப்டின்னா அதுல பாதி எனக்கு புட்டா அப்டின்னுது மீதி உள்ளது ஐ புட்டு அப்டின்னுது இதுல இது என்ன சொல்லோன்ற
ஏன் பசங்க மாமனார் மாமியாரு அப்புறமா ஹஸ்பண்ட்லா சாப்ட்டுப்பாங்க ஆனா எங்க நாத்தனார் பசங்கல்லா வந்திருக்காங்கல்ல அதுங்களுகெல்லா வந்து எறங்காது இதெல்லா வந்து ஆமா இதெல்லா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாரி அவங்க யோசிப்பாங்க நாங்கெல்லா மெயின் டிஷ்ஷே இதுதான்ற மாரி சாப்டுக்குவோ மத்தியானோ ஒரு வேல ஹெவியா சாப் இதா நைட்
எங்க வீட்லயு அதேதாங்ப்பா பசங்களுக்கு குடுத் தலே இவரு த் திட்ட ஆரம்பிச்சடுவாரு இதெல்லாம் ஒரு இதுவா டிஃபனா உனக்கு அப்டின்னு திட்டுவாரு
உம் எங்க வீட்ல இவர் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டருப்பா எது சாப்பிட்டுப்பாங்க
இவர்க்கு எது இருந்தாலும் சாப்பாடு இருக்கணும் டிஃபன் ஐட்டம்ல சாப்ப மாட்டார் நைட் டைம்ல இவர் அந்த மாதிரி உ உம்
எங் வீட்டுல மத்தியானமே இப்போ எல்லாருமே இப்போ பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இதுட்டு ஹெவியாக சாப்பிட்டாங்க மத்தியானமே காலையிலயும் ஹெவி அதனாலநைட்டு லைட்டா குடுத்துட்டோம் அப்படின்னா இல்லானஎன் வீட்டில் ஒன்னுமே இல்லைன்னா கூட அழகாக இதோ ஒரு காபி போட்டு ரெண்டு பிஸ்கெட்ட சாப்ட்டு கூட படுத்துப்பாங்க அப்ப இந்த பசங்கள் எல்லாம் வந்து உங்க வீட்டாளுங்கள மாரி வளர்த்துட்டு அதனால அவங்களுக்கு இது மாரி எல்லாம் புடி கேக்து
செரி செரி இப்ப நாளைக்கு டிஃபன் என்ன நாளை நாளையில இருந்து கண்டினியூ பண்ணுல ம்ம்
ஆமா திருப்பி காலையிலக்கு என்ன பண்றதுன்றதான் தெரியல நானு தவா அடைக்கு தான் ஊற வேச் கடல பருப்புலாம் ஊற வச்சி வச்சிருக்
ஆஹ கரண்ட் வேற இதுவா இருக்குன்னு சொல்ற வெளியே குடுத்தாரச்சுறுவியா உன் வீட்டான் எங்கயோ இருக்குன்னு சொல்லியிருந்தல்ல மிஷன் மாதிரி இருக்குனு சொன்னல ஹ அங்க குடுத்தரைச்சுப்
ஆமா மா அதனால தொட்டுக்க கடல பருப்பு சட்னி சட்னி மாதிரி எதனா அற சுப
ம் சட்னி மாரி எதனா அரைச்சிட்டேன்னா வச்சி சாப்பிட்டுப்பாங்க அதுதான் நைட்டே அரைச்சி வச்சுட்டோனா தான் காலைலிக்கு ஊத்தறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக
ஹ அது புளிக்கணுமா அது
புளிக்கல்லாம் வேண்டாம் ஒருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலந்து இருந்து மூணு மண் நேரம் ஊருச்சனாலே போதும் அதை ஆமா ஆமா நறைய பேரு வெறும் கடல பருப்பு உப்பு அதுக்கப்பறமா வந்து சீரகம் அப்றம காஞ்ச முளகா தேங்காவொட நிப்பாட்டிப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அது கூட கொஞ்ச பச்சப்பயிறு காராமணி பயிறு கொள்ளு பயிறு எல்லாத்துலைமே போடு எல்லாத்துலைமே கொஞ்ச கொஞ்ச போட்டு தான் ஊறவிப்பே
உம்
சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் உளுந்து போட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏன்னா பசங்க மல்டிகிரின்ஸ் அந்த அளவுக்கு சாப்ட மாட்டு்றாங்கல இது மாரி போடுட்டோம் அப்படின்னா அதுங்க கொஞ்சம் சாப்டுங்க
உம்
ஒரு தோச சாட்டா கூட கொஞ்சம் நியூட்ரிஷனாக இருக்குமேன்றதுக்காக நான் என்ன பண்றே இப்டி ஊற வச்சி அரச்சி வச்சுறுவே ஆனா எங்கள் அம்மா வெறும் கடலப்பருப்பு தேங்கா காஞ்ச முளகா கொஞ்ச சீரகம்
சாம்பார் நல்லா இருக்குமா இல்லல்லன்னா சட்னி தான் நல்லா இருக்ம்ல
வியல் நல்லா இருக்கு
ஹம்
அவியல் வந்து தயிர் போடாம வெறும் அவியல் செய்வாங்கல்ல எல்லா காயும் புட்டுத் தேங்கா அரச்சி ஊத்டு செய்வாங்க பாருங்க அந்த அவியல் சூப்பர இருக்கும் அடைக்க
உம்
ஏ இவர்ரு வந்து அவியல் கேப்பாரு
உம்
அதனால கொஞ்ச எல்லா காயும் மழி எல்லா காயும் கட் பண்ணி வச்சருக்கே காலையில சார் அவர் களம்புறதுக்கு முன்னாடி அவியல் மட்டும் கொஞ்ச செஞ்ட்டு வெச்சுடோன் ஹா அவர் வந்து அந்த அவியல் தொட்டா கூட மதியியானத்துக்கு ஒரு காரக்கொழம்பு வச்சோன்னா கூட ஆவும் மாம்பழம் இருகுது மாம்பழ கட் பண்ணி வச்சா அந்த பசங்க எல்லா சாப்ட் டூக்ம்
உம்
அதனால சிரி வச்சுக்கலாம் இப்ப வேணும்ன்றவங்க சட்னி தொட்டுகுட்டும் வேணன்றறவங்க அவியல் துர்யாய் என்ன் ஏ வீட்ல ஏ பொண்ணு வந்து என்ன பண்ணும்னா வெல்ல வச்சி சாப்டும்
ஏம்
நுனுக்கிட்டு வச்சுடு அத வச்சி நாட்டு சக்கரை வச்சுருந்து சாப்டும்
உம்
அதுக்கு வந்து சட்னியில எதுவும் புடிக்காது எதோ ஒண்ணு இருக்கறத வச்சத அதுங சாப்பிட்டுக்க ஆமா ஒவ்வொருத்தறான வீட்ல இருக்றத வச்சி சாப்டுப்பாங்க புதுச எது செய்ணும்ன்ற மாரிலா இருக்காது
ம்
யா அவியல் கூட எதுக்கு செய்யறேனா இவருக்கு தயிர் சாதம் எதனா கட்டி குடுத்துறனா கூட அவியல் வச்சி குடுத்தனுப்பிடுவேன் காலையிலயே
ஹம் சேரிப்பா வேற என்ன விஷ்யம் என்ன வ திருப்பி ஜாபு ஜாயின் பண்ண போறியா என்ன யோசனை பண்ணின்ற இருந்த
ஆமா அது பாத்துட்டு நா சொல்றே அடுத்த கால்ல இருங்க எனக்கு ஏதோ ஒரு செகண்ட் கால் வேர வருது
சரிப்பா ஓகேப்பா ஆ ஓகேப்பா பை பை ஆ